சகோதரி கேக்குதா
வணக்கம் சகோதரி
கேக்குதுங்ளா
கேக்குதுங் சகோதரி உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குதுங்க
ஓகே ஓகே சகோதரி வீட்லெல்லா என்ன பண்றீங்க
ஆ இன்னக்கி லீவ் இல்லயா சோ அதனால வந்து இப்பல்லா கொஞ்சோ பிஸி ஒர்க்கா இருக் இருக்குறாங்க அவுங்கவுங்க இதுல
சரிங்க சரிங்க சகோதரி நம்ம வந்து வேலைய பத்தி பேசலாங்களா
கண்டிப்பா
ஏன்னா இன்னிக் காலகட்டத்துல வேலை இல்லினா வாழ் யே கெடையாது யார் வாழ்க்கையிலையுமே வேலைன்னு ஒன்னு ஏதாது ஒரு வேல
அந்த மாரி இருக்கு
ஆமா சகோதரி எங் அப்பல்லா வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து சாப்பட்றதுக்காக வந்து வேலைக்கு போய் சம்பார்ச்சாங்க இப்பல்லா வேலைக்கு போனாதா சாப்பாடே சாப்பட முடியு இல்லைன்னா சாப்பாடு சாப்பட முடியாது எதுமே இன்னைக் பண்ண முடியாது உயிர் வாழ்றதுக் அன்னிக்கி சம்பாதிச்ச காலம் போயி நீ இருக்குணுகாக நீ சாப்டாலு சாப்புட்லனாலு ஒரு எடத்துல நீ வாடக குடுக்கறதுக்காச்சி நீ வேலைக்
ஆ கண்டிப்பா
அதுதா இன்னைக்கு எல்லாத்தோட காலகட்டத்துல இருக்குது இப்ப ஒரு அந்த காலத்துலா வந்து பெருசா வந்து ஆசைப்பட மாட்டாங்க ஒரு கூர வீட்ல இருப்பாங்க சாப்பாடு பழய சோறு கூட குடிச்சுக்குவாங்க அந்த மாரிலா காட்டு வேலலா செஞ்சாங்க இருந்தாங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாரி மிக்சி கிரைண்ட்ரு ஆ ஃபிரிட்ஜு ஆ ஃபேனு இந்த மாரிலா ஆடம்பர வாழ்க்கை இல்லாம வாழ்ந்தாங்க இன்னைக்கு எல்லாத்தோட வாழ்க்கைலயு இந்த ஆடம்பர வாழ்க்கை வந்துருச்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொந்த காசுல வாங்கிருக்க மாட்டே எல்லாமே லோன் போட்டுதா வாங்கிருக்கு இத கட்டணுமில்லையா இதுக்காகவா நம்ம வேலைக்கு போணுமே சாப்ட்டாலு சாப் மாசோ பத்து தேதி பத்து தேதி பாஞ்சு தேதிக்குள்ள ஆனா இந்த கடன்காரங்க வந்து வீட்டு முன்னாடி நின்றுவானுங்ளே இந்த கடங்காரனுக்கு காசு எட்த்து வச்ரணு அதுக்கோசுரமே வேலைக்கு போணுங்கர எண்ணந்தா நெறைய பேத்தோட வாழ்க்கைல இன்னுமு ஓடிட்ருக்குது அவுங்லா எதுக்கு வாழ்றாங்கன் தெரியாம ஓடிட்டு இருக்றாங்க இதலா நெனைக்கும் போது ரொம்பவு வேத தனையா இருக்குது ஏன்னா ஒருத்தவங்க கடன் வாங்றது வந்து அவுங்க தகுதிக்கு உள்ள என்னால நம்ம கடன் கட்ட முடியுமோ அத வாங்கிட்டா பரவால்ல ஆனா வந்து அத ஆசையா இருக்குது இப்போ ஒரு சில வீட்ல பாருங்க ஏ சி வேணு அப்டின் சொல்ட்டு வாங்குவாங்க இனி வெயில் கால அதிகமா இருக்குனு ஆனா அந்த ஏ சி வாங்கறதுக்கு நாப்பதாயிரோ அம்பதாயிரோ செலவு பண்ணி ஏ சி வாங்னோ அதுக் கரண்டு பில்லு எவ்ளோ இன்னைக்கு வருது ஆயிர்ரூவாய் க் மேலே தாண்டிரு அத கட்டணு இந்த கட வாங்குன ஏ சி க்கு தனியா காசு கட்டணு இது இல்லாம வீட்டு செலவு இத்தனயு நம்ம பாத்து சமாளிக்கணு இதெல்லா நெனைக்கும் போது ஐயோ எதுக்காக வாழ் அப்றோ அந்த லைஃப் எப்டி போகுது எல்லாரு இப்டிதா வாழ்றாங்ளா இல்ல நா மட்டுந்தா இப்டி வாழ்றமா அண்ட் தென் நெறைய ஃகொஷ்டின்ஸ்லா வந்து நெறைய பேத்துகுள்ள இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
நாங்கலா இந்த மாரி கடன் வாங்குனது கெடையாது நாங்க கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டோன் என்ன பொறுத்த வரைக்கு கடன் வாங்குறது எனக்கு புடிக்காது அவரு கடன் வாங்க மாட்டாப்ல எங்குளுக்குள்ள என்ன லைஃப் ஸ்டா இருக்குதோ என்ன சேல்ரி வாங்குறமோ அதுக்கேத்த மாரிதா நாங்க இன்னமு பொருள் வாங்கிட்டிருக்கிறோ
இப்ப யாருமே வந்து அந்த மாரி இருக்குறது இல்லயேப்பா நம்பளோட வருமானத்துக்குள்ள நம்ம செலவுகள அடக்கணுன்னு யாரு நெனைக்கறதில்ல கடன் வாங்கிக்கலா வருமானத்த வெச்சு அதுக்கப்பறோ பொறுமையா பண்ணிக்லா அப்டின்றதுதா எல்லாருமே நெனைக்கிறாங்க
ஆமா ஆமா சகோதரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாச ஆனா ஒரு பாஞ்சாயிரோ இருவதாயிரோ வீட்டு செலவுக்கு எங்களுக்கு இருந்தா போது அப்ப நாங்க அதுக்கேத்த மாரி வேலைக்கு போனா போது நாளைக்கு எனக்கோ ரெண்டு பேரு வேல செய்றோ ஒரு வேல செஞ்சு ஒரு முப்பதாயிரோ சம்பாதிக்கிறோ அப்டின்னா இப்ப அவுரு பாஞ்சாயிரோ செலவு பண்ணா மீதி பாஞ்சாயிரத்துல சேவிங்ஸ் எத்து வெச்சா போதுன்னு நா நெனைப்பே ஆனா வந்து இன்னைக்கி மத்தவங்கலா வந்து அப்புடி நெனைக்க மாட்டாங்க ரெண்டு பேரு வேலைக்கு போனா முப்பதாயிர ருவால இருந்து நீங்க என்னென்ன செலவு பண்ணி என்னென்னலா வாங்கலா அப்டின்னு தா இன்னைக்கு யோசிக்குறாங்க சேமிச்சு வைக்கணுங்கிறது நெறைய பேர்த்தோட மனசுல கெடையாது ஏன்னா எல்லாமே இ எம் ஐ லதா ஓடு டீவி இ எம் ஐ யா இருக்கு இருக்கு காரு இ எம் ஐ யா இருக்கு பைக் வாங்கிருப்பாங்க ஸ்கூட்டி வாங்கிருப்பாங்க ஏ சி வாங்கிருப்பாங்க வீடு கூட வாங்கிருப்பாங்க எல்லா லோன்ல தா ஓடு மாச ஆனா இத்தன தேதிக்குள்ள எடுத்து வெச்சிரணு அதுக்கு ஒசரமே அவங்க ரெண்டு பேரு வேலைக்கு ஓட்ற மாரி இருக்கு எங்க வீட்ல எல்லா வந்து நா வந்து ரெண்டு பேரு கடன் வாங்காதனால நாங்க ரெண்டு பேரு வேலைக்கு ஒன்னு அவசியோ கெடையாது யாரா ஒருத்தர் போனா போது அப்டி மீறி வேற ஒருத்தர் போனா சேவிங்சா தா இருக்கு அந்த மாரிதா எங்க லைஃப் ஸ்டைலு ஆனா இன்னைக்கெல்லா வந்து டவுனுக்குள்ள இருக்கவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போனாதா இன்னிக்கி அவங்க லைஃப்பே ஓட்ட முடியு கொழந்தைங்கள வெச்சிருந்தாங்கன்னா ஏன்னா கொழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே ஆனா இன்னைக்கு எல்லாமே இ எம் ஐ அது ஸ்கூல் ஃபீசும் பாருங்க இனி இ எம் ஐ தா வரப்போகுதுன்னு நெனைக்குற அது மட்டும் தா இன்னு இ எம் ஐல வரல அடுத்து அதுவு இ எம் ஐல வந்துரு
இப்ப அதயுமே கட்டுறாங்க காலேஜ் எஜுகேஷன் ஃபுல்லாவே வந்து லோன் குடுக்குறாங்க பேங்க்காரங்க லோன் கொடுத்து அத இ எம் ஐயா தா கட்டுறாங்க
ஆமா ஆமா சகோதரி அது வந்து காலேஜ் லெவலுக்குதா வந்துருக்கு இன்னு ஸ்கூல் லெவல்கு வரல இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொண்டு போய் பிள்ளைங்கள சேக்க நெனச்சா பயமா இருக்கு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கேக்குறாங்
ப்ரீ கே ஜி சேத்துருக்கோ அப்டின்னா கூட முப்பத்தி ஆறாயிர வருஷத்துக்கு ஆனா அவ என்ன படிக்க போறா ஒண்ணுமே கிடையாது அது ப்ரீ கே ஜி வந்து அத விளையாடிட்டு வரப்போது கிட்டத்தட்ட ஆனா அதுக்கு முப்பதனாயிரம்
ஆமா சகோதரி அந்த காலத்துலல்லா வந்து எங்க அப்பா அம்மா வந்து கூட பொறந்தவங்க நாலு பேரு அதனால அதிகமா காசு செலவு பண்ணி படிக்க முடியாது கெவ்ருமெண்ட் ஸ்கூல்லதா சேத்து விட்டாங்க நாங்க படிச்சுட்டு வந்தோ படிச்சுட்டு வந்து காலேஜுக்கு மட்டுந்தா அவங்க காசு செலவு பண்ணி படிக்க வச்சாங்க ஆனா இன்னைக்கு எம் பைய ஸ்கூல் போகணு அப்டின்னா நாளைக்கு முப்பதாயிரொ நாப் தாயிரோ இன்னைக்கு எடுத்து வச்சாங்க ஒரு வருஷத்துக்கு அது இல்லாம அவனுக்கு வ வந்து நோ எக்ஸ்ட்ரா செலவு நெறையா இருக்கு புக்ஸ் செலவுஸ் இருக்குது அதுக்கு தனியா பில் போடுவாங்க சப்போஸ் வந்து வேன் ஃபெசிலிட்டி அவங்க குடுத்தாங்கனா அதுக்கு தனியா பில் போடுவாங்க இதுல எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு எதா எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாரி அபாகஸ் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் மாரி அவுங்க கத்துக்கிற மாரி செஸ் காம்பெடிஷன் ஷட்டில் கார்க் இந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ரா க கிளாஸ் கத்துக்குற மாரி இருந்தா அதுக்கு தனியா அமௌன்ட் லா பே பண்ணனு இதெல்லா இன்னிக்கு எல்லாமே இன்னைக்கு அப்ப அதுக்காக கண்டிப்பா நீங்க வேலைக்கு போயே ஆகணு வேல இல்லாத மனுஷனு இங்க யாருமே இருக்க க மாட்டாங்க சும்மா கூட யாராலயு இங்க உட்காந்துருக்க முடியாது இன்னைக்கு இருக்கற ஒலகத்துல எல்லாருமே ஓடிேட்டே இருக்கனு வேலைக்
அமைதியா ஒரு ஆள் உக்காந்துருந்தாலே அவ செ த்து போயிட்டான்னு சொல்லி அவங்க கழுத்துல மால போடுற மாரி ஆயிப்போச்சு இப்ப சரிங்களா இப்பல்லா யோகான்னு சொல்லி எங்கேயுமே உட்கார முடியலங்க ஒரு அமைதியா ரிலாக்ஸ்சேஷன் க்கு எங்கயாவது ஒரு எடத்துல ஒரு பார்க் ஒரு பார்க்குன்னு கூட அவசிய கெடையாதுங்க எதாவது ஒரு எடத்துல போய் உக்காந்தோ அப்படின்னா ஐயோ இவர் எறந்துட்டாறாட்ருக்குதே அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் புக் பண்ணி கூட்டிகிட்டு போனவங்கெல்லா கூட நெறைய நியூஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோ சோ அமைதிக்காக ஒரு எடத் ல யாரு ஒக்கார கூட கூடாது அப்படின்ற மாரி ஆகிப்போச்சு ஓடு வேல ஓடு சாகுற வரைக்கு ஓடு ஓடு அந்த வேல தா நம்ம வாழ்க்க கயவே தீர்மானிக்குது நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு சில அத்தியாவசிய பொருள்கள் தேவ அதுக்கு வேலைக்கு போனா அந்த காசு வரு அந்த காசு வச்சு ஒரு சில பொருள்கள வாங்கலான்றத விட இந்த பொருள்களை வாங்கியாச்சு இத கடன அடைக்கிறதுக்கு நம்ம வேலைக்கு போயே ஆகணும் சோ நெறைய சந்தோஷங் அதுல எழந்துதான் போறாங்க யாருக்குமே உட்கார நேரம் இல்ல கொழந்தைங்களோட முகத்த பாக்க நேர இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு நேர இல்ல
ஆமா சகோதரி அதுதா
வேல அதுதா ஏ அப்படின்னா அவங்க வாழ்க்கையவே அதா தீர்மானிச்சிருச்சு அ அந்த வா அந்த பணம் அவங்களுடைய வேலையையு அவங்க வாழ்க்கையையு எப்படி தீர்மானிக்குதுன்னா இந்த மாரிதா தீர்மானிக்குது
ஆமா இதுக்குள்ள நால ஹஸ்பண்ட் குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எத்தன நாள் மன விட்டு பேசிருக்காங்க கேட்டு பாருங்க அந்த ஞாயித்துகெழம ஒரு நாள் தா லீவு இதுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு நாளு தா லீவு வருது அந்த ஒரு நாளைக்கு நிம்மதியா இருக்கலான் வந்தா நீ எப்போ பாத்தாலு வீட்ல அத இல்ல இது இல்லனு சொல்லி சண்ட போட்டுட்டே இருக்கிற அப்படினு சொல்வாங்க ஒரு சிலர் வந்து எல்லா நாளும் நீங்க வே லைக்கு போறீங்க ஒரு நாள் தா நா வீட்ல இருக்கே அந்த ஒரு நாள் கூட நீங்க கடைக்கு கூட்டிட்டு போக மாட்டிங்கிறிங்க வெளில கூட்டி போ மாட்டிங்கிறீங்க ஷாப்பிங்க்கு அப்படினு சொல்லி சண்ட போட்ற ஒயிஃப் எத்தனையோ பேர் இருக்காங்க கொழந்தைங்க எத்தனையோ பேர் ஏங்கி போயிருக்காங்க எல்லா நாளு நம்ம ஸ்கூல் போறோ ஒரு நாளாச்சு அப்பா எங்கையாது வெளில கூட்டி போவாங்களா அப்டின்னு சொல்லி ஏங்கி போற கொழந்தைங்க தானா வந்து இந்த காசு காசுன்னு காசு வந்து இந்த வேலைய பாக்க ஆரம்பிச்சதுலருந்து வீட்டுக்குள்ள சந்தோஷ நிம்மதி எல்லாமே போயிருச்சு அது இல்லாம நம்ம கடனையே பாதி நாள் ஓடி போயிருது கடன் முடிஞ்சு நம்ம பின்னாடி பாக்கும் போது நமக்கு வயசாகி போயிருது நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு அப்ப இருக்கவே இருக்காது எல்லாக் தோட வாழ்க்கையிலயுமே கால காலம்போன கடைசி வந்து காலம்போன கடைசி அப்ப கூட சம்பாதிக்க ஃபஸ்ட் வயசு இருக்கும் போது அப்பா அம்மா நம்மள படிக்க வச்சு நம்மல ஒரு நல்ல நெலமைக்கு கொண்டு வந்து உட்டுருவாங்க நம்ம கல்யாண ஆகறதுக்கு முன்னாடி வரைக்கு அப்பா அம்மா நமக்கு சப் கல்யாண ஆனதுக்கு அப்புற கொழந்த வந்துச்சுன்னா சரி கொழந்தைங்க வந்துட்டாங்க வீட்டுக்காரரு இருக்காங்க எல்லா அவங்களுக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு சம்பாதிக்கறோ அதுக்கப்புற கொழந்தை எல்லாம் படிக்க வக்கணும் அதுங்களுக்கு கல்யணம் பண்ற வரைக்கு நம்ம ஒரு நெலமைல இருக்கனு அதுங்குளுக்காக நம்ம சம்பாதிக்கிறோ கடைசில கல்யாணம் பண்ணி முடிஞ்சு பேரம் பேத்திங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு க அஞ்சோ பத்தோ வந்தா குடுக்குறதுக்கு கையில காசு வேணுமே அதுக்கொசரமாச்சு நம்ம சம்பாதிக்கணுமே கடைசில சாகுற வரைக்குமே நம்ம சம்பாரிக்க
இல்லங்க சாகறதுக்கு முன்னாடி தனக்கு அடக்கம் பண்ண வேண்டிய எல்லா செலவுகளயு குடுத்துட்டு சாகற மாரி நெலைமையு நெறைய வீட்ல வந்துட்டுதா இருக்குது
ஆமா ஆமா அதுவேணா உண்மதா சகோதரி
கடன் வாங்கிறோ அ அதனால நா என்னோட சாவுக்கான செலவையுனா கூட நா சேத்து வெச் ச்சட்டு சாகறே அப்டின்ற மாதிரியான காலகட்டதுல கண்டிப்பா இப்போ போகுதே நம்பளே அப்டித்தா யோசிக்கிறோ யோ நம்ம புள்ள போய் கடன் வாங்கிருமோ
ஆமா நெனைப்பாங்க சகோதரி ஆமா சகோதரி ஏ தெரியுமா இதுல ஒரு என்ன தெரியமா பிளஸ் பெத்தவங்க வந்து பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது நல்லாருக்கும்னு நீனைச்சு நம்ம எல்லாமே பண்றோ அதனால நம்ம இறுதிச்சடங்கு கூட அவுங்க செலவு பண்ணக்கூடாது அந்த காச கூட நம்ம சம்பாதிச்சுட்டு போயிட்டு அவுங்க கடன் வாங்க மாட்டாங்க இந்த காலத்துல இருக்குற வரைக்கு அவுங்களுக்கு பாரோ இல்லாம இருப்போ அப்டின்னுதா பெத்தவங்க இன்னுமும் நெனைக்கிறாங்க
அது வந்து இப்போ படிக்க வைக்க வேண்டியது பெத்தவங்க கடம பெத்த த்தவங்க இறந்ததுக்கு அப்புறோ அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கு பிள்ள கடம அப்படின்னுவாங்க ஆனா இப்ப யாரு யாரு அவுங்களோட கடமைகளை செய்யறது இல்ல
ஏன்னா அவுங்க குடும்ப சுமை அவுங்க குடும்ப சும பார யே அவுங்களால தாங்கி வைக்க முடியல சகோதிரி இன்னிக்கி இரு குற விலவாசி யோசிப்பறேன்ன ஒரு தக்காளி வெல எவ்ளோ விக்குது வெங்காய வெல எவ்ளோ விக்குது இன்னிக்கி தண்ணி இல்லாத பட்சத்தில் விவசாய பிரச்சன ஆனா நீ காய்கறிகளை இப்போ வெலவாசி ஏறிடுது இப்போ டெய்லி கூலி முன்னூறுபா முன்னத்தம்பது ரூபா கூலிக்கு போறனால சம்பாதிச்சு வாங்க முடியுமா ம் ஒரு கிலோ ஆப்பிள் மாதுளம் பழோ இரநூத்து ஐம்பதுரூபா சகோதரி யாராலு வாங்கி சாப்புட முடியு இருக்கப்பட்டவங்க வாங்கி சப்பள இல்லாதவங்க
இல்லாதவங்க நெலமையே யோசிச்சு பாக் கொனு
அதனால நா என்ன இருக்கற நெலம இந்த நெலமையிலு நம்ப இருக்கிறமோ அப்டின்னு நெனச்சோ சந்தோஷம் பாக்குறத இன்னு நம்மளோட மோசமான இருக்காங்களைய அவனு
ஆஹ் வேதனை படறதா இல்ல நம்ம நம்ப வாழ்க் கையே பாப்போன்னு பாக்கறதா எப்புடி சொல்லாங்க மனுச வாழ்க்கைய எப்டி இருக்குது பாருங்க வருத்தப்படுறதுக்கு முடியல நம்ம வாழ்க்கைய நீனைச்சு இது பண்ண முடியல
பெத்தவங்கள கூட சரியா செய்ய வேண்டிய மொறையக் கூட செய்யளலப்பா வீட்ல வந்து அம்மா அப்பா இருக்கறாங்க பைய இல்லாதது வீட்லே பிள்ளைங்கதா செய்யணு அவுங்கவுங்க கல்யாணோ பண்ணிட்டு வந்து அவுங்கவுங்க குடும்ப வீட்டு வேல அவுங்க வீட்டு கஷ்டமே பெருசாருக்கு இதுல்ல அப்பாம்மாக்கு ஒடம்பு சரியில்ல கூட்டு வந்து வெச்சு பாத்ததுண்டு எல்லாருமே மூஞ்சு சுலிச்சு கிரங்க இதுல ஒரு பக்கை இருக்குது அவுங்களுக்கு ஒடம்பு சரியில்லனாக் கூட ஒரு ஐநூறு ஆயிரோ நம்ம வீட்ல அவ்ளோவு கணக்கு யோசிக்கறோ நாம் சம்பாதிச்ச காசு வீடுன்னா செரி அவிங்கை யோசிக்கிறாங்க வீட்ல குடுக்கணுன்னு யோசிக்கிறாங்க கரெக்ட்டா இந்த டேஸ்ல கொடுட்டி நமக்கே ஏகபட்சஷமாருக்குது த்து நீ வேற அவுங்க கொடுத்து நம்ம கஷ்டத்தை யார் பாக் குறது அப்டின்ல்லா கொஷ்டின் கேக்கறாங்க
பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கே யோசிக்கிறதா இருக்குப்பா இப்ப இவ்வள படிக்க வெச்சு அதுங்க நாளைக்கு நம்மள பாத்துக்குமா கடன அடைக்குமா அப்பிடின்னு சொல்லி அதுங்ள அவங்கள படி இல்லப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து படிக்க வெக்கிறதுக்கான இதெல்லா செய்யறாங்க எதுக்கு இவ்ள செலவு பண்ணி படிக்க வெக்கணுமா நாளைக்கு பிள்ளைங்க நம்மள வந்து பாத்துக்குதா எந்த பிள்ளைங்க வந்து பாத்துக்குது
ஏனா அது மனசுங்க நெ அப்பா நாம்ப இப்ப பெத்த பொழுது பாக்காதம் போது நம்ப பிள்ளைங்க நம்மள எப்புடி பாக்குங்கோ மனசு நமக்குமே என்ன வரு தா இல்லையா அப்படி கட வாங்கி செய்யாம ஆ கட வாங்கி செலவு பண்ணாம இருக்கறது நம்ப தகுதிக்கு என்னமோ நம்ம பண்ணிட்டு போலா அவிங்களாச்சி நிம்மதியாரு கடன் வாங்கி அப்பா அம்மா கடன் வாங்கி நம்ம படிக்க வச்சு நம்ம இப்படி இருக்கிறோம் அப்பங்களாச் நிம்மதி அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க நாம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பசங்க நல்லா இருக்கணு நம்ம நினைப்போம் ஆனா வந்து ஒரு சில பசங்க நல்லா இருக்காங்க ஒரு சில பசங்க வந்து சேர்க்கையெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் கெட்டு வீணாதான் போகுது
ஆ அவங்களோட வாழ்க்கையே பாக்குறதா இருக்கு சோ அதனால என்னாவுது கடன் வாங்கியாவது பரவாயில்ல நான் என் பிள்ளைய பெரிய படிப்பா படிக்க வைக்கிறேன்.
ஆமா ஆமா சகோதரி.
கையில அதுக்கு சொந்த கால நிக்கணும் சொல்லி இதுக்காகவும் கடன் வாங்கணும் அந்த கடன் அடைக்க இருக்கிறதுக்கு ராத்திரி பகலுமா வேலைக்கு ஓடுறாங்க.
ஆமி ஆமாம் சகோதரி.
சோ வேலைங்கிறது வாழ்க்கையில வந்து உயிர் வாழ்றதுக்கு தண்ணி எப்படி தேவையோ அந்த மாதிரி வா வேலை தேவை
ஆமா சகோதரி. உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்பக்ஷ நன்றி சகோதரி.
ஆ ரொம்ப நன்றி.
ஆ நன்றி.